டாவ் அதோ மேல மேல போயிட்டா
மேல போனா டேய் எனக் ஒடம்பு செரியால்ல கம்முனு இரு
அ அதுக்கா நாய்ஸ் கேக்குதுறா
ஜொரங்காயுதுடா டே அதுலயு நா பேசிங்கிறான்டா வந்து
தெரியுண்டா நாய்ஸ்சா இருக்குடா அதான்டா
இப்ப கூடவா
ம் ம் அத அப்பா சவுண்டு கேக்குது
சிங்க மாரி பேசினா இப்பதா
இன்ன இன்னா ஆச்சி ஒடம்பு ஒடம்புக்கு
நைட் எல்லா தூங்கவே இல்லடா கொதிக்கிதுறா நைட்ல இப்பதான்டா ஒரு பொட்டாஷியல் பட்தே
ம் எங்க நீயே போய் சீக்கிரமா தூங்குணாதானா
ம் டேய் மாத்திர மாத்திர போட்டு தூங்கனாலு தூக்க வர்ல பதிக்
ம் எத்தன மணி தூங்குன அப்போ
நானா பத்னொர் மணிக்கு தூங்கன
பைனோர் மணிக்கா
ம்
இன்னோ அவ்ளோ சீக்கிரோ தூங்கிட்ருக்க நாந்தா நானே பண்ணென்டு மணிக்தா தூங்கின
வேலைக் போன ஒடம்புலா கொதிக்கிது தூக்கமா வந்தா
ஒடம்புலா கொதிக்கிதா
என்னப்போ
கோல்டா
ஃபீவர்
அதா கோல்டா
ஃபீவர்
ஃபீவரா
ஆமாடா
கோல்டு நா இப்ப நேத்து மாத்துர வாங்கி போட்டோ
கோல்டுக்குதா போட்ட இப்ப நா ஆனா ஃபீவர் காமிக்குது எல்லாமே காமிக்குது நம்புல்க்கு
ஒங் ஒடம் கொதிக்குதா
ம்
அல்னா வா ஆஸ்பிட்லுக் போய்ட்டு வர்லா வா
மாத்திர போட்ட இப்ப ஓரளவுகு ஓகே இப்ப நா பாட்டு தூங்கி எழ்ந்து இருந்தா கர்ட்டா இருக்கு
தூங்கிர்ந்தா வேல்யே ஆவாது வா ஸ்கூலாண்ட போய் கிரிக்கெட் விளாட்லா
கிரிக்கெட் விளால்லாமா
ஆ
காஸ்த்து உட்த்துங்குது
வேற எதுனா சுறுச்சுறுப்பா எதுனா பண்ணாதா ஒடம் நல்லா இருக்கு எனக்குந்தா வந்சு என்னலா சொல்லுவல வாடா வெளிய வடானு
டேய் ஃபிபர்னால வெளோகுடாது டேய் தின் இன்னிக்கு தாண்டா ஒடம்பு ரொம்போ டயடாகுது
ரொம்போ டயர்டா இருக்குதா
இப்பதா கேட்ருக்க கூப்ட்டுதா பாப்போனு
ஆஹ ஆ நா வார
இன்னிக் கேட்ரிங் ஆட்ரு இருக்கா எங்குளுக் நைட்டா பிரியாணியா வீட்ல தோஸ் சுட்டுகுட்த்தாங்க சாப்ட்ட டேய் மண்டபத்துல பிரியாணி கேட்றீங்குதாண்டா ரெண்டு கேட்டுறீங்கு தாண்டா
புர்ல
ரெண்டு கேட்ரிங்
இன்னிக்கா
அ மதியானோ நைட்டு
எங்க
ரெண்டு இது கூட்டோனே வர்னு பாக்ற மாரி
ஏ ஆள்லா கர்ட்டா இகுதா
தெர்லடா அங்க அண்ணதா கூப்ட்டாரு மூணு பேரு ரெண்டு பேர்தா கூப்ட்னுக்காரா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் கூப்ட்டாங்ளா இங்க ஏன் டயர்டா இர்குது
தெர்ல எனக்கு வந்து இந்த கேட்ரிங்னா மட்டு டபுள் மைண்டா ஆய்ர்து
ஏன் வெஜ்ஜு நான்வெஜ் இருந்தால
ஆ அப்டினு வந்து போர்த்தே எனக் கேட்ரிங் மட்டு சோம்பேரியா இர்க்குது வேற எதுனா வேலனா கூட போய் செஞ்சுர்லா தோணுது கேட்ரிங் மட்டு பாக்கயே தோண மாட்டுக்
இது என்னடா இர்க்கு அது இத் சோர் பர்மாற மார் இருக்கு டேய்
தோண மாட்டதுன் இல்லடா டபுள் மைண்டா இருக்குது அதா போலானு தோண்து போவேண்டானு தோண்து
ம்
ஆ அது மாரி அது மாரி தோன்றதால்தா ஃபஸ்ட்டு நீ ஃபோன் பண்ண ஒட்னே இது வர்லன்ட்ருவ எப்பமே
ம்
அப்புறமா நீ திரும்பி ஒர் ரெண்டு மூணு வாட்டி கேட்டோனே அதா மைண்டு மாறிடு
அ
அதா எனக் எப்ப இந்த கேட்ரிங் விஷுத் து மட்டு எனக்கு ஒர் ஒரு முடிவே கர்ட்டா எடுக் முடியாது போலாமா வேணாமாண்றது டபிள் மைண்டாவே இருக்கு அது
இன்னிக்கு வரியாடா மொத்த ஏழே பேர்தானாண்டா ராஜாதேவி மண்டபத்துவா
ம்
ஆ வேணு புடிப்படா வேணுகோபால்
அதுன திங்க்ஸ் எவனு
ஆ இந்த கலர் கத்திரிப்பூ கலர்ல ஷர்ட் போட்டுந்தானா உன்ன தா சொல்லின்னு இருந்தாங்களே அது எடுப்பா இது எடுப்பானு
யாரு
வேணுடா வேணு தெரியாதா டா வேணுகோபால் அவே தா கேட்ரிங் சொல்லுவா
டே உங்க காலே லேஜ் பையே தான் டா
குமுடி பூண்டியா
அதா கார்ல போயிட்டு
அவே காலேஜ் வேலால டே கேட்டரிங் வச்சிருக்காங்கப்பா உன் வீட்டான்ட யாராது தெரிமா சொன்ன கேட்டரிங்ல நா பாத்து ஃப்ரெண்ட்
ஒஹோ ஒஹோ அப்டி ஃப்ரெண்ட் ஆயிட்டு அப்டியே பிச்சி புடுங்க ஆரம்பிச்ட்டா கேட்ரிங்
ம் பரவால்லயே அவே காலேஜ் ஃப்ரெண்ட் தா நென
இல்ல அவ்ளதா இப்போ நெக்ஸ்ட் திவாகர் கிட்ட கேட்டே சொல் பாக்குறே ன்னா
ம்
இப்ப ராஜா போனா எப்டி ஜால்யா இக்குமானு தெர்ல
ம்
பாக்லா எப்டி இருக்க போதுன் தெர்ல காது குத்துவங் தெர்லன்றா ன்றா நம்முக்கு
செய்லான்ற எப்டி மதியானத்துக்கு போய் செய்வ நைட்டுக்கு போய் செய்வ
இப்ப போயிட்டு செஞ்சிடுவே இப்ப போயிட்டு செஞ்சுட்வன்ட்டு நைட்டு பாப்பே இல்லனா மாத்தி உட்ருவே
அந்த மதியான செஞ்சுட்டு வந்து நைட்டு உட்ரு போறியா
வாட்சப்பு வெங்காயத்த நைட்டு
ம் மதியான எங்க கூட்ரோடா
அகமது
பாதாம் மதியானோ வைக்கறாங்க
நைட் நைட் வைக்கிறாங்க பாதாம்
ம் நீ மதியானந்தானப்பா போற கூட்ரோருக்கா
ஆ
ம் இன்னா மண்டபோ
ராதா ரவி
அது எங்கதுக்கு
ஓய் ஆட்டோ ரெட்ஹில்ல உட்டுவ பக்கத்துல மண்டபர்க்பாரு பஸ்ஸ்டாண்டான்டே
ஆ
அ ரெண்டு பண்டமு சேத்த மாரியிர்க்பாரு
இந்த பிரியாணியாமா ரெண்டுமே
ரெண்டுல்ல ஒரு முண் மணி வன்ட்டா கூட அவளதா அப்டியே கிக்கட் வெளாட்டு போது
பிரியா நடத்துலயா எங்க எம் ஆர் கால்னிலயா
கால்னி போவ்னா ஆத்துக்கு போவ்னா தெர்ல ஆத்துக்கு போனா கல்லா எத்து போணு இப்ப ஆத்துக் போனமுனா கல்லு எத்து போனுமன்டா ஹலோ
கால்ல எந்தாளு
நம்பளுக் பெரியவங்களுக்கு மேட்ச் வச்சன்னா பெரியவங்தா ஜெய்ப்பாங்க
தெர்லையே ஏதோ சொன்னாங்க அப்ப போ போது ஜாலியா ஃபன் ஆ போகு அப்போ
அவங்கதா எக்ஸ்பீரியன்ஸ் இனி
எக்ஸ்பிரியன்ஸ் இருந்தாதா
நீங்ளா ஆடி முடிஸ்துக் அப்பறோ அப்றோ யாரு அத்தது அத்த பேஜ் யாரு
யாது
ஏ அத்த பேஜார்ரா நான் அது ரவீனு மோனிஷ்ஷு
ஆ உவண்ணா எதுகே ஆனா இப்போ ஏ காதருகூட மேட்ச் போகனு சொல்லிர்ந்தாங்கோ போறாங்ளா எப்டின் தெர்ல ஆயாகூட ம் போங்க
ம்
ம் பழைக்கோ ஓகேவா ராகவ்
ஆ டயர்டாகிது போல்து இப்பொனக்கு ஆ
ரொம்ப டயடாகது
ஆ
தோ ண எவ்ளோ அந்த கேட்ரிங் நேத்து போந்த முன்னூத்தி ஐம்பதா
ஆ ஆ
எப்போ வரு
தெர்ல வந்துடூ ஆட்டால்ல நா இப்ப இன்னா பண்ணபோற தெர்மா மதியாணோ போபோர்துல நைட்டு பாத்துலாவுட்டுரப்போறே ஏனா இது எதுக்கிது
மதியானோ போவாம நைட்டு போப்போரியா
ம்
ஏய் மதியானமே போய்றியாபார்றா சீகம் முஞ்சுண்டா மதியானோ
அப்டின்ற ஆ
ஆ அதே த நைட்டு நைட்டு தூங்கலா நிம்மதியா நைட்டு போனாதா வெறுப்பாருக்கு கேராயிடு ஒன்னு
ம் கொஞ்சோ கொஞ்சம் ம் டேய் இப்பவே போணுமாடா பத்து பணோமணிகிலா போயிட்டு ம் ஆமா அவங்க சொல்றது அதுதா ஆனா ஸ்டார்ட் ஆவுரதுக்கு ஒன்னாவு ரெண்டாவு
டே அப்பா மதியானந்தா சிக்கமாரப்போதப்பா
நைட்டுனா நாங்கோ நைட்ல நா இஷ்டபட்டா போய்க்லால்லா ஆறு மணி மேல
ஆ கோயில்க் மட்டு கரக்டா சேஞ்சி கும்முறுறாங்க நல்லாதாஇருக்கு நெ இருப்பண்டாப்பா நீ தா பா போற நீ தா யோசிக்கிணு அத பத்தி
டாலீ ம் அ பொ இந்த திந்நூர் மட்டு அழி இந்த பொட்டு மட்ட இரு இரு இரு ஆமாம்மா திந்நூர் மட்டு இர்க்கிட் யாழ்னீ பாத்து போனுமா இல்ல திவாகிட்ட கேட்டு சொல்லணோமா எப்டின் தெர்ல
எதனா முடிவு இப்பேத்துரு அப்பறமா டபுள் மைண்ட் ஆய்டு உனுக்கு எங்க போகது தெரியாம
சாப்டு ஏய் மதியாணோ நைட்டு என்னடா ஆவ்து பஸ்ஸுமில்லை உதய உதயத்துல
ஆமா நீ இப்யே சொல்னுல அவ எதானா ஒன்னு வரலாடான்னு நீ அப்பறமா கடசி நேரத்ல வர எப்டி வரலன்னு சொல்லுவ
பசங்க மாத்தி வுட்ருவ அப்ற பசங்க
ஒ ஹோ
அதே பேர் தான்டா ரெண்டு பேர் போ மாட்டாங்கடா வீந்திருச்னு பேர்ல
ம் அதெல்லாம் போய்ர்லாண்டா போடா
ம் ம்
யார் அந்த ரெண்டு பேரு நீ அப்புற
என்ன சொன்னான்
ஏ எல்லா எப்படா வந்துக்கறா
இதுவா வரதுல அது கேட்டுக்கெல்லா வறதுல்ல்லப்பா
சர் சரி
ஆ நந்தா